என்ன பண்றீங்க சகோதரி நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கேங்க சகோதரி சும்மாதான் இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதான் சகோதரி சோசியல் மீடியா யூஸ் பண்ணிட்டுருக்க
உம் உம் சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேன் சகோதரி நீங்க சாப்ட்டீங்களா
உம் சாப்ட்டேங்க சகோதரி இப்பதான் சாப்டோம்
ஓகே சகோதரி ஓகே சகோதரி அம்மா அப்பாலாம் என்ன சகோதரி வேலைய முடிச்சு வீட்டுக்கு வந்ட்டாங்களா அவங்க எல்லாரும் சாப்ட்டாங்களா
உம் அம்மா அம்மாவும் அப்பாவும் இன்னைக்கு வேலைக்கு போகல
ஓ செரிங்க சகோதரி இவங்க அண்ணா சகோதரி அவரு காலேஜ் போயிட்டு வந்துட்டாருங்களா
அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டாங்க இப்போ வீட்லதான் இருக்காங்க ஆ இப்ப எங்கய கடைக்கு போ வயிருலாம் ஒரு மார் இருக்கு அப்படின்ட்டு கடைக்கு ஜூஸ் வாங்க போனா
ஓ செரிங்க செரிங்க சகோதரி அண்ணனுக்கு நல்ல மரியாத கொடுப்பீங்க
ஆ அண்ணன்ந்தானே அப்ரோ இவ்ளவு மரியாத கொடிஞ்சத
கண்டிப்பா சகோதரி பரவாயில்ல பாகபோது பாக்க அப்படியே சைடா பாக்க லைட்டா என்ன மாரியே இருக்கிங்க சகோதரி அப்படிங்கிற உணர்வு தான் எனக்கு வருது நானுமே இப்படிதான் சகோதரி வானா போ இப்ப வரைக்குமே சக தரி எனக்கும் கல்யாணம் ஆயிடு அவனுக்கும் கல்யாணம் ஆயிச்சு சகோதரி இருந்தாலுமே போன் பண்ணாலுமே சொல்லுடா என்னடா பண்ற அப்படின்னு தான் சகோதரி பேசுவேன் ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க சகோதரி நாங்க முன்ன இருந்து வீட்டு பக்கத்துல்லாம் சொல்லுவாங்க அண்ணாவெல்லாம் வந்துட்டு இப்பல்லாம் பெருசல கூடாது அண்ணான்னு சொல்லி பழகு என வந்துட்டு இப்ப வந்து ஓ கே அவனுக்குன்னு ஒரு கல்யாண ஆதுக்கு அப்ரோ இப்படி வாடா போடன்னு சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு என்னமோ சகோதரி வாடா போடன்னனு சொல்லி பண்ணிக்கிட்டு திடீப்புன்னு அண்ணான்னு கூப்பிட்ட என்னமோ வேற ஒரு அண்ணான்னு கூப்பிடறது எனக்கே என்னமோ மாதிரி இருக்கு அவன
அதான் கா அப்படிதா இருக்கும் நம்மக்கு சின்ன வயசுல இருந்தே பழகிடுச்சு இங்க என்னையும் அப்படித்தான் சொல்லுவாங்க என்ன அண்ணன போயி வாட போடா சோல் அப்படின்னு எங்க அத்தைைய எல்லாம் சொல்லுவாங்க என்ன பாள்ளையே வாடா போடாங்கற அப்படின்னா வா கூட்டு பழகிரிச்சு அப்ரோ என்ன பண்றது அதுக்கப்புறம் மாறந்தா அண்ணன்னு கூப்பிட்டாலே வெளியால் கூப்புற மாருக்கும்
உரிமையா வந்து நம்மளோட சொந்த அண்ணன வந்து கூப்புற மாரி வரு உணர்வு நமக்கு வரவே வராது சகோதரி ஆமா ச சகோதிரியே
எனக்கு இது எங்க பெரியமாப் பசங்க இருக்காங்க மூணு பேரு அவங்க என்ன இருன்னா ஒரு அனன்ன வந்து வாயா போயா வாப்பா போப்பான்னு பேசுவேன் மிச்சம் ரெண்டு பேத்தல்லாம் அண்ணன் தான் சொல்லுவ ஆனா அவங்க ரொம்ப பெரியவங்க எங்க அண்ண கூட போரந்த ரெண்டு வருஷமும் ரெண்டு வருஷத்துக்கு தான் பெரியவ அதனால அப்படியே வடாப் போடானு கூப்டு
ஓகே ஓகே சகோதரி நீங்க வந்துட்டு சகோதரி உங்களுக்கு பெரியமா பசங்க சித் தி பசங்க அந்த மாரிலாம் இருக்காங்களா சகோதிரி
உம் இருக்காங்க சகோதரி அம்மா கூட போறந்தைவங்க அஞ்சு பேர் நாலு பேரு அதுல வந்து மூணு மூணு போன் பெண் குழந்தைங்க அவங்களுக்கு வந்து பசங்க இருக்காங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
ஒரு பெரியமாக்கு வந்து ரெண்டு பசங்க இன்னொரு பெரியமாவுக்கு வந்து ஒரு பையன் இருந்தாங்க அவங்க எறந்துட்டாங்க
ஓகே ஓகே சகோதிரி
ஒரு பெரியமாக்கு ஒரு பைய
சேரிங்க சேரிங்க சகோதரி ஆனா எல்லார கூடியு வந்து நீங்க நல்லா வந்து பழகுவீங்களா
ஆ எ ஆ எல்லாருக்குயுமே கூட பொறந்தவீங்க மாரிதா எல்லாரு
பரவால்ல சுகர் அவங்க எல்லா வந்து ஒரே ஊர்ல இருக்காங்களா சகோரி இல்ல எல்லாருமே வேற வேற ஊர்ல இருக்காங்கள ச
இங்கயேதா இங்கயேதா சகோதரி வந்தார் துலேதா ஒரு அண்ண பக்கத்திலேயே ஒரு அண்ண அடுத்த ஸ்டிரீடு இன்னொரு அண்ண மட்டு கொஞ்சோ தூரத்தி ல இருக்காங்க காட்டுல இருக்காங்க அதனால வந்து கொஞ்சோ தூரோ மித்திவிங்க இவங்கெல்லா கிட்டேக்கே கிட்ட கேக்கதா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி நல்லா என்ஜாய் பண்றீங்க வாழ்க்கைய வந்துட்டு சேரிங்க சேரிங்க சகோதரி நீங்க வந்து சொந்தக்காரங்க வீட் டுக்குல்லா போவீங்களா சகோதரி போற பழக்கம் முண்டுங்களா உங்களுக்கு
இல்லீங்க சகோதரி அதா சொந்தக்காரங்கெல்லா இங்கயே இருக்காங்க நம்ம எங்க போறது
அதான் ச நீங்க வந்து சொந்தக்காரங்களை கூட பக்கத்திலேயே வச்சுக்கிட்டீங்க தூரமா இருந்த வச்சு சொந்தக்காரங்களை ப பாக்கறேங்கற பேர்ல ட்ரிப்பு மாரி ஏதாச்சு போல அவங்க வீட்ல தங்கலாம் குடிக்கலா நீங்க பக்கத்துல எல்லாத்தையு வச்சீங்க எப்டி சகோதரி போய் பாக்
அப்பறனா எங்க வீட் டு எங்க பெரியமா வீடுமே கிட்ட கே கிட்ட ஒரே ஒரே செ ஒரே செவ தா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
எங்க அம்மா எங்க அம்மாவு அம் பெரியமாவு கூட பிறந்தைவிங்க அப்பாவு பெரியப்பாவு கூட பொறந்தவிங் அதனால வந்து ஒரே வீட்லயே இது பண்ணாதனால ஒரே செவு தா வுட்டா இங்க போவா இல்லன்னா தாண்ட போவே அவ்வளவுதா அதே மாரி மிச்ச பெரியமா வீட்டு கூட அவளோக்கு போக மாட்டே மாமா வீடு பக்கத்துல தான் இரு
ஓ ஓ சேரிங்க சேரிங்க தவிர அந்த அளவுக்கு நீங்க வந்து சொல்றத பாத்தீங்கன்னா யாரோடையு வந்து தொடர்புல இரு இருக்க மாட்டீங்க போல நீங்க உங்க வேலை உண்டு அந்த மார் அதுதா வந்து இருக்கு விரிருப்பீங்க போல அப்டியா சகோதரி
ஜாலியா இருப்போ மித்தபடி எல்லா வந்து அவ்ளோக்கு கண்டுக்க மாட்ட
ஓ சேரி நீங்க வந்து அமைதியான பொண்ணுங்களா சகோதரி இல்ல நல்லா வாய் பேசுற பொண்ணுங்களா வாயாடின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களே உங்கள வீட்டுல இருக்கவங்களல்லா பாத்து
அ ஆ அப்டியெல்லா சொல்லல கொஞ்சோ அமைதியான பொண்ணு கொஞ்ச இதுதா அம்மாத்தானே அம்மா அதா அம்மாங்கிட்ட எல்லா நெறைய வாய் பேசுவே அதே அண்ணன்ட்ட அப்பாட்ட அதெல்லா பேச முடியாதுல்ல
சேரிங்க சேரிங்க சகோதரி
ம் மித்தபடியெல்லா ம் வாயாடின் னு சொல்லுவாங்க தம்பி அமைதியான புள்ளன்னு சொல்லுவாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி பரவாயில்ல சகோதரி நம்ம வந்து எந்த மாரி நம்ம ஆனா வந்து வாயாடின்னு சொல்றதுல ஒன்னு தப்பு கிடையது சகோ நம்ம ஒன்னு வந்துட்டு அதிகமா ஒன்னு வாய பேச மாட்டல நம்ம உண்டு நம்ம வேல உண்டுன்னு தானே சகோதரி இருப்ப நம்ப அதுதா சகோதிரி அப்புற சகோதரி வெளிய எங்கேயாச்சு போற
சகோதரி உங்களுக்கு கூட பொறந்தவிங்கோ ஒரு அண்ணதானானு கேக்கற
ஆ ஆமா சகோதரி எனக்கு கூட பிறந்தவங்க வந்து ஒரே ஒரு அண்ணாதா சகோதரி அவருக்கு வந்து கல்யாண ஆயிற்சி சகோதரி அப்புறம் பெரியமா பையன் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு பெரியமா பையன் சகோதரி அந்த பைய அவங்க பெரியமாக்கு வந்து லேட்டாதா கொழந்த பிறந்துச்சுங்களா சகோதரி அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சோ வந்து அவங்க அந்தந்தந்து பையன் வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கா சகோதரி இன்னொரு சித்தி எனக்கு வந்து ரெண்டு சித்திங்க இருக்காங்க சகோதரி ஒரு சித்திக்கு வந்து ஒரு பொண்ணு சகோதரி அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா பதினொன்னாவது படிச்சிட்டு இருக்கா சகோதரி இன்னொரு இன்னு இன் இன்னு ஒரு சித்தி பையன் பாத்தீங்கன்னா வந்துட்டு அவ வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கா சகோதரி அவ்ளதா சகோதரி எனக்கு ஒரு ரீல்ஸ் கசின் சிஸ்டர்னு பாத்தீங்கன்னா மொத்தோ வந்துட்டு ரெண்டு தம்பிங்க ஒரே ஒரு தங்கச்சி சகோதரி அதே மாரி மாமா பசங்க இருக்காங்க சகோதரி மாமா பசங்க வந்து மாமா பையன் வந்து இப்பதா சகோதரி காலேஜ் வந்து முதல்வரிடம் படிச்சிட்டு இருக்கான் மாமாவோட பொண்ணுன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இப்பதா சகோரி எய்த்து எய்த்து போயிட்டு இருக்கா
ஆ சேரிங்க சகோதரி
எல்லாருமே வந்துட்டு இப்ப எல்லாருமே வந்து எங்களை விட சின்னவங்கதா சகோதரி வி அம்மாயி வீட்டு எங்க அம்மாவோட வீ சைடுனு பாத்தீங்கன்னா நாங்கதா வந்துட்டு மொதல் வந்து மொ இதா பேத்தி மொத பையனா நாங்கதா எங்க அண்ணந்தா சகோதரி மொத பேரனுங்ளா நா வந்து மொதொ பேத்தி வாரிசு அதனால வந்துட்டு மத்தவங்க எல்லா ருமே வந்து கொஞ்சோ எங்களை விட கொஞ்சோ சின்ன வயசுக்காராங்கதா சகோதரி
சரிங்க சகோதரி ம்
ஆ நாங்க அவங்கெல்லா வ ந்து அவங்கெல்லா வேற வேற ஊர்ல இருக்காங்க சகோதரி எங்களோட ஒரு சித்தி வீடு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு மண் நேர தொலைவில இருக்காங்க சகோதரி திருச்சங்கோடு தெரியுங்ளா சகோதரி உங்களுக்கு
திருச்சங்கோடுங்ளா
ச்சங்கோடு ஆ அங்க வந்து அங்க வந்து ஒரு ஒரு ஒரு சித்தி இருக்காங்க சகோதரி கடைசி சித்தி பாத்தீங்கன்னா சேலம் இருக்கல்ல சகோதரி சேலம்ல இருந்து உள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல இருக்காங்க சகோதரி அப்பறமேட்டுக்கு வந்துட்டு மாமா வீ பாத்தீங்கன்னா வந்து தாப்பீட்டு திருச்சி டிஸ்ட்ரிக் தாப்பீட்டு தெரியுங்ளா சகோதரி அங்க இருக்கு மாமா வந்துட்டு அப்றோ பெரிமால்லா வந்து ட்டு ஒரு அளவுங்கல்லா கொஞ்சோ கிராமத்து சைடு இன்டீரியல் ப்ளேஸ்ல இருக்காங்க சகோதரி ஆளாளுக்கு ஒவ்வொரு எடத்துல இருக்காங்க சகோ தரி எங்க ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே வந்துட்டு ஒரளவுக்கு ஒரு தொலை குள்ளதா சகோதரி இருக்காங்க ரொம்ப தூரோ அப்டின்ல்லா சொல்ல முடியாது சகோதரி முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொலைவுலதா சகோதரி எல்லாருமே இருக்காங்க
அப்டின்னா நீங்க போய் வெளில தங்கலா உங்களுக்கு வெளில சொந்தக்காரங்க இருக்காங்க
கண்டிப்பா சகோதரி வெளிய வந்து நா போவ சகோதரி இருந்தாலு வந்துட்டு அதிகமா வந்து எங்க சித்தி வீட்டுக்கெல்லா நா திருச்சங்கோடுங்கிற சொன்னைல சொல்லிருக்கல்ல சகோதரி அந்த சித்தி வீட்டுக்கெல்லா நா வந்து ஒரே ஒரு நாள்தா சகோதரி நா போய் நா தங்கியிருக்கேன் நானு மத்தபடி மத்த சித்தி வீட்டுக்கெல்லா வந்து நா அதிகம் போ போவ சகோதரி போனம்னா நா ஒடனே வந்து ரிட்டன் வந்துருவ சகோதரி அந்த அளவுக்கு போய் நம்ம தங்கறது புடிக்கிறதெல்லா இருக்காது நா வந்து மோஸ்ட்லி எங்க அம்மாவ விட்டு எங்கேயும் போய் தங்க மாட்டனாமா நானு அப்டின்னு வந்து சொல்லுவாங்க ஒரு காலேஜ் முடிக்கிற வயசு அந்த மாரி வயசுன்னு வரும்போதா சகோதரி நா வந்து போய் தங்கியிருக்கனாமா அப்டி பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் இரு ப்ப அப்றோ இப்போ போன அப்பெல்லா வந்து சின்ன வயசுல போனம்னா நம்ம பிள்ளைங்களோட விளையாடலா புடிக்கலா சகோதரி ஆனா இப்பெல்லா போனம்னா நம்ம வந்துட்டு நம்ம மொபைல் இருக்குங்ளா மொபைல யூஸ் பண்ணிட்டே இருப்ப நமக்கு அதுக்கான நேரமே நமக்கு போயிரு அப்றோ எங்க நம்ம போய் பிள்ளைகளோட நம்ம விளையாடறது புடிக்கிறதுனு சொல்லி அந்த மாரி ஒரு நிகழ்ச்சிகளையெல்லா நம்ம அதிக வந்து இது பண்ண முடியாதில்ல சகோதரி
ஆமாங் சகோதரி
உ ஆ அதிக வந்து நா எங்கயும் போய் தங்கன எங்க அம்மாயி வீட்டுக்குதா சகோதரி நா அதிக நா போயிருக்கேன் நானு அ ங்க போய் ஒரு ரெண்டு நாள் ஒரு ஒரு நாள் நைட் ட்டு இருந்துட்டு அடுத்த நாள் காலைல கெளம்பி எங்க வீட்டுக்கு வந்துருவ சகோதரி நானு
ம் நாங்க வந்து சின்ன வயசில இருக்கும்போது அம்மாவோட அம்மா வீடுதா அந்த வீடெல்லா வேலைக்கு போயிருவாங்கன்னு அங் அங்க போய் கூ கூட்டிடுட்டு போய் விட்டுருவாங்ளா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
கா அங்க காடு இருக்கு அங்க எங்க அத்த பசங்க மாமா பசங்கல்லா நறைய பேர் இருக்காங்க ஒரு பத்து பேர் இருக்கோ அந்த காட்ல ஒரு ஓடன் சொல்லுவாங்கல தண்ணி போகற ஓட
ஆ ஆமா சகோதரி ஓட
ஆ அதுலதா கல்லெல்லா வச்சுகிட்டு வீடு வச்சுகிட் வீடெல்லா கட்டிகிட்டு வெளாடு வோ அப்பம் அதே மாரி அங்க சின்ன வயசு இப்போ வந்து கொ கொஞ்ச நமக்கு வெவரந் தெரிஞ்சதுல இருந்து அங்கெலா தங்கறது இல்ல
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
தங்கறதுனா அந்த ஒரு எடத்துல மட்டுந்தா தங்குவோ அதே மாரி எங்கம் அம்மா வந்து எங்க அம்மாவோட அம்மா வீட்ல மட்டுந்தா இருக்க விடுவாங்க
ஓ சேரிங்க சேரிங்க சகோ அதுமே சகோதிரி பெண்களுக்கு பாத்திங்னா சகோரி இந்த வயுசுக்கு வரதுக்கு முன்னாடி பாத்திங் எல்லார்த்தோட வீட்லயுமே விட்டுட்ருந்தாங்களா இந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புற பாத் திங்னா பொதுவா வந்து எல்லாத்தோட வீட்லயு விட மாட்டாங்க ஒரு முக்கியமான சொந்தக்காரங்க அம்மாவோட ரத்த பந் இப்ப சித்தி அம்மாவோட தங்கச்சி வீடு அம்மாவோட அக்கா வீடு அந் தமாரி வீடுங்கள்ல தா அதிக விடுவாங்க ஏனா வந்து நம்ம புள்ள பெரிய புள்ளயாயிட்டா அப்டிங்கும்போது எல்லாத்து வீட்லயுமே தங்க வெக் க முடியாதுங்ற மாதிரி நம்மளோட அம்மாவோட மைண்ட் செட் இருக்குங்ள சோ அதிக நம்மள வந்து விடமாட்டாங்கா கரெக்ட்டுங்ளா சகோதரி
கண்டிப்பா கண்டிப்பா ஆனா எங்கம்மா நா வயுசுக்கு வரதுக்கு முன்னாடியே எங்க அம்மாவோட பெரிப்பா பசங்க இருக்காங்களா அப்ப அவுங்களுக்கு அண்ணந்தான அவுங்க அவுங்கண்ணம் பிள்ளைங்க அங்க வந்து மாக்கு மூணுமே பொண்ணா சரி ஒரு நாள் அங்க படுத்துக்குறனாளு என்ன விடவே மாட்டாங்க நீ எழுந்து மொதல்ல ஆயா வீட்டுக்கு போ ஆயா வீட்டுக்கு போ அங்கெல்லா உனக்கு செட் ஆகாது அப்டின்ட்டு என்ன அங்க இருக்கவே விடமாட்டாங்க அதே மாரி அவுங்க எங்க வீட் வந்து படுத்தாலு எங்க அம்மா வந்து கூட ஒழுங்கா படுக்கவே விடாது கொஞ்ச நேர தூங்கற வரையுந்தா அப்புற தூக்கி வந்து அவுங்க பக்கத்துல போட்டுப்பாங்க ஏனு கேட்டா ஏ கேட்டா அவுங்க தலைல இருக்க பேண்லா உனக்கு ஏறிக்கு அப்டிம்பாங்க
ஓ இந்த மாரி ஒரு ரீசன்லா சொல்லுவாங்ளா சி சகோரி ஆனா பா கேக்கவே கொஞ்ச விசித்திரமா இருக்கு சகோதிரி ஆனா
இல்ல பேனு எங்க வீ இங்கெலா இல்ல எங்க வீட்லலா யாருக்கு அந்திது இல்லையா அவங்களுக்லா இருக்கு நறையவே இருக்கு அதனால வந்து எல்லா பேன் ஒட்டிக்கு அப்டின்ட்டு தூக்கிட்டு வந்து அம்மா அப்பா பக்கத்துல போட் ரு போட்ருவாங்க அதே மாரி அ
நீங்கெலாம் வந்து சகோதரி நீங்கெலா வந் து உங்க சொந்தக்காரங்க இருக்கதெல்லா வந்து இயற்கையான வில்லேஜ் பகுதில இருக்கிங்ளா சகோதிரி இல்ல அவுங்களுமே நகரத்துக்கு புற பகுதிலதா இருக்காங்
அவுங்களா வில்லேஜ்லதா இருக்காங்க
சேரிங்க சேரிங்க நீங்க போவிங்ளா சகோதரி அதிக அங்க
ஆ அ அதிக அங்கதா வீட்ல ஆள் இல்லனா கூட்டிட் போய் அங்க விட்
பரவால சகோதரி பக் கத்ல இருக்கனால வந்துட்டு உங்க வீட்ல சமைக்கலன் அவுங்க வீட்ல போய் சமைக்கற அப்ப நறையா வந்து நடக்குன் நெனைக்கறே நானு கரக்ட் டுங்ளா சகோதரி
அ கொஞ்ச தூர
சேரிங்க சேர் சமையல்லா வந்துட்டு உங்க வீட்ல செய்லன் அங்க போயெல்லா சாப்ட்ருக்கிங்ளா சகோதிரி அந்த பழக்க எல்லா உண்டுங்ளா
ஆ அந்த மார்லா இல்ல மாமா மட்டு வந்து எதாச்சி சாப்பல்லா வாங் க கறிசாத செஞ்சு சாப்பலானா கூட்டி கூப்டுவாங்க அப்பற நாங்க அங்க போயிருவோ ஒரு நாள் ஃபுல்லா இருந்து ட்டு நைட்டு தா கெளம்பி வருவோ
சேரிங்க சகோதரி நமக்கான நேரம் முடிஞ்சு விட்டது சகோதரி மற்றொரு அழைப்புல இத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சகோதரி நன்றிங் சகோதரி நன்றி வணக் கம்